ஒரு சின்ன தப்பு
வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி நலமா இருக்கீங்ளா
ஆ ரொம்பவே நல்லா இருக்கே நீங்க நல்ல சமையல் சமைப்பீங்கன்னு கேள்விப்பட்ருக்கே அதா சில குறிப்புகள உங்கள்ட்ட கேட்டுக்கலான்னு கால் பண்ணே
சொல்லுங்க தோழி
நீங்க பொதுவா வந்துட்டு இந்த ஆட்டுக்கறி கொழம்பு இருக்கும்ல மட்டன் அது வந்துட்டு எந்த மாதிரி வப்பீங்க அந்த கறி நல்லா வெந்து இருக்றதுக்கு
ஆ தோழி நம்ம நார்மலா கறிய வாங்கிட்டு வந்த ஓன்னயு ஆ எல்லா சொல்லுவாங்க ரெண்டு ட்ரிப் ப்பு மூணு ட்ரிப்பு வந்து கழுவணுன்னு சொல்லாங்க தோழி சிக்கன பொறுத்தவரயில நம்ம லைட்டா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவாங்க ஆனா மட்டன பொறுத்த வரைல ஒரு டைம் தா நம்ப கழுவணு ஒரு டைம் கழுவுனாலே போது
ஓ நீங்க சொல்றது சரிதா நானுமே அது பாத்ததுருக்கே நம்ப மட்டன் வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு தடவ கழுவும் போது என்ன ஆயிடுதுன்னா அதுல உள்ள கொழுப்புக்கல்லாங் குடுக்குறாங்கல்ல அதெல்லா கரஞ்சிப் கரஞ்சி தண்ணில வேஸ்டா போயிடுது தான
ஆ ஆமா தோழி அத பண்ணக் கூடாது அது மாரி நம்ம ஒரு டைம் கழுவுனாலே போது அது
அதுல நெறைய முடி ஒட்டி இருக்கும்ல அதெல்லா பாத்து எடுக்கணுந்தான
அதுல நம்ப தண்ணில நெறைய தண்ணிய ஊத்திட்டு அந்த தண்ணிலயே நம்ம வந்து அத பண்ணிர்ணு தோழி அதெல்லா
ஓ சரிங்க அடுத்து எந்த மாதிரி வேக வப்பீங்க இஞ்சி பூண்டுல்லா போட்டு வேக வப்
கண்டிப்பா தோழி ஏ ஹாஹா கண்டிப்பா இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு ஆ கருவுப்ல கொத்தமல்லி எல்லா ஒரு ஒரு வெங்காயங்கூட நீங்க போட்டுக்லா தக்காளி போடலா எல்லாமே போட்டு நீங்க வேக வக்கணு ஆ அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு குக்கர வச்சிட்டு எண்ணெய ஊத்திட்டு அதுல கொஞ்சோ ஜீரகோ மெளகு சோம்பு போட்டுக்கலா போட்டுட்டு ஒரு வெங்காயோ ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா ஒரு சுத்து சுத்தி வனக்கற மாரி வனக்கிட்டு அதுக்கப்றோ அந்த களி கறி அலசி வெச்சிருக்கோ பாத்தீங்ளா அத எடுத்து போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் மட்டு தண்ணி ஊத்தினா போது ரொம்பல்லா தண்ணி ஊத்த வேண்டியதுல்ல இந்த கறியில கொஞ்ச தண்ணி இருக்குன் சொல்லுவாங்க அதனால அத விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னாக்க கறி எல்லா அப்டியே தனித்தனியா பொல பொலனு உங்களுக்கு இருக்கு
நீங்க சொல்ற மாதிரி தா நானு செஞ்சிருக் கே ஆனா தக்காளி வெங்காயோ போட்டதில்ல இனிமேலு போட்றே அந்த மாரி எப்ப நாங்க கறி வேக வெச்சாலு என்ன பண்ணுவோ அந்த வெந்த தண்ணி இருக்குல்ல அத வடிச்சிட் டு அதுல கொஞ்சோ உப்பு பெப்பர் போட்டு அதாவ்து மிளகு பவுடரானத போட்டு குடிப்போ அது நல்ல சுவையா இரு
கண்டிப்பா ஆமாத்தோழி அத நாங்க குடுப்போ நா அத அ உப்பு போடுவோ உங்கள்ட சொல்ல மறந்துட்டே உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வெச்சுதனா அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துறோ சொல்றோன்ல அந்த ரெண்டு டம்ளர் மட்டுந்தா அத எடுத்து பசங்களுக் குடுத்துட்டோன்னா அவ்ளோ ஒரு சத்துன் சொல்வாங்க அதனால நெறைய தண்ணி விடாம அந்த ரெண்டு டம்ளர் மட்டு நாங்க ஊத்துவோ
ஆ கொழம்பு எந்த மாத்ரி வெப்பீங்க அதுல நெறையா தேங்கா சேப்பீங்ளா இல்ல கொஞ்சமா சேப்பீங்ளா
கொஞ்சமா தா தேக்கணு இல்லனா தேங்கா அப்டியே மா ஒரு மாரி அந்த டேஸ்ட்டே மா மா மட்டனோட டேஸ்ட்டே மாறிரு தோழி அது மாரி ஊத்தக்க கூடாது நம்ம
ஓ தேங்காய் வந்து எப்டி கொழம்பு எறக்கும்போது தான ஊத்துவீங்க பெரும்பாலு சொல்லுவாங்கல்ல எறக்கும் போது ஊத் துனாதா கொழம்புல சுவை இருக்குணு இல்ல ஃபஸ்ட்டே ஊத்திடுவீங்ளா
ஃபஸ்ட்டே ஊத்தக்கூடாத்தா நம்ம எறக்கு போம்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊத்திட்டு ஒரு கொதி வரணு ஏனா இல்லன்னா உங்களுக்கு பச்ச வாசன போ வரு அதனால அந்த தேங்காவ அரைச்சு ஊத்தி உங்களுக்கு அந்த பச்ச பச்ச வாசன போணு தோழி
ஓ சரிங்க நீங்க இப்ப இந்த கொழம்புன்னு வெ க்கு போது அதுல வந்து நம்ம நாங்க என்ன பண்ணுவோனா கத்திரிக்கா முருங்கக்கா உருளக்கெழங்கல்லா போடுவோ நீங்க போடுவீங்ளா
ஆமா தோழி அது ஒரு சிலருக்கு புடிக்குன் சொல்லுவாங்க தோழி அ நாங்க பெரும்பாலு போட்டதில்ல ஆனா ஒரு சிலர் போட்ருக்கோ நல்லா இருக்கு ஆ அதோரு டேஸ்ட்டே மாறிறு ஒரு மாரி நம்ம கொழம்பா வெய்க்காம பெரட்னாப்ல வெப்பாங்கன் சொல்லுவாங்க
ஆமா அதுலயு முருங்கக்கா முருங்கக்கா போட்டு கறி கொழம்பு வெச்சா நல்ல மனமா இருக் கு நீங்க ஒரு தடவ முயற்சி பண்ணி பாருங்க நீங்க கோலா உருண்ட செஞ்சிருக்கீங்ளா ஆட்டுக்கறியில அது எங்க வீட்ல அடிக்கடி செய்வோ எப்டி னா கொழந்தைங்ளா இருக்கட்டு பெரியவங்ளா இருக்கட்டு கறி சாப்பிட விருப்போ இல்ல என்ன கொஞ்சோ அழுத்தமா இருக்குன் நெனைப்பாங்கல்ல அவுங்கல நாங்க என்ன பண்ணுவோன்னா வந்து குக்கர்ல வந்துட்டு இந்த வேக வெய்க்கிறோம்ல கறி அதுல கொஞ்சோ த்த எலும்பு நீக்கி எடுத்து வெச்சுப்போ ஒரு அர மணி நேரோ வந்து கடல பருப்பு ஊற வெச்சுப்போ ஊர்ன கடல பருப்பு இருக்குல்ல அத மிக்சியில போட் டு நல்லா மாவா அடிச்சிட்டு அந்த மிக்சிலயே வந்து ஒரு சுத்து சுத்தர அளவுக்கு கறியவு போட்டு அடிச்சணு ரொம்ப கொல கொழன்னு போயிடாம உதிரி உதிரியா இருக்கிற அளவுக்கு ஒரு சுத்து அளவுக்கு மிக் சில அடிச்சுக்கோங்க அதுல தே அந்த கடல பருப்பு அரஞ்சது இந்த கறி அதோட உப்பு மஞ்சள் தூள் மெளகாய சின்ன சின்னதா நறுக்கி வெச்சுட்டு வெங்காயம் சின்னதா நறுக்கி நம்ம வட தட்டுவோம்ல்ல கள்ள பருப்பு வட அந்த செய்முறைதா அதுல இதுல என்ன பண்ணுனா நீங்க சின்ன சின்னதா உருண்ட வடிவத்தில சின்ன சின்ன உருண்டைகளா உ ருட்டி குலோப் ஜோமுன் மாரி எண்ணெல போட்டு எடுக்க வேண்டியதுதா அது நல்லா ருசியா இருக்கு அது பேரு கோலா உருண்டைனு சொல்லுவாங்க எங்க பக்கோ
ஆமாந் தோழி என்னோட பையன் கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந் சாப்டுட்டு என்ட்ட வந் சொன்னாப்ல அது நல்லா இரு க்குங்கமா வட மாரி இருந்துச்சு அப்டினா தம்பி அது வட இல்ல அது கோலா உருண்டதா முஸ்லீம்ஸ்ல நெறைய பேர் அது மாரி பண்ணுவாங்க தம்பி அப்டின்னு சொல்லிட்டு ஆனா இந்த சைடுல இவுங்க ஏனா எங்க சைடுல அந்த அளவுக்கு அந்தத கொடல போட்டு கூட்டு செஞ்சிருவாங்க
குடல் கூட்டா நீங்க சொல்லும்போதே எனக்கு பயமா இருக்கு நா செஞ்சதே இல்லயே அது சுத்தம் பண்றது கஷ்டமா இரு பொண்ணெல்லா சொல்லுவாங்க
செம சூப்பரா இருக்கு சிஸ்டர் தோழி க கொடல் கொழம்பு கொடல் கூட்டு அதே நீங்க சொன்ன மெத்தேடுதா கடலப்பருப்பு போட்டு செய்வாங்க அவ்ளோ நல்லது நம்ம வயத்துக்கு அவ்ளோ நல்லது வயத்துல உள்ள அ எப்டி சொல்றது அந்த ஹீட்டுக்கு நல்லது புண் நெறயா வருனு சொல்றாங்க குடல்ல
ஓ நீங்க சொல்றீங்க ஆனா எனக்கு குடல் குழம்புனாலே அத சுத்தம் பண்ணணு சுண்ணாம்பு வெ ச்சி எடுக்கணு என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு பயந்துட்டே நம்ம சரியா சுத்தம் பண்ணலனா என்ன பண்றது அது அப்டின்னு
அப்டியே அ தோழி நீங்க இப்ப அது என்னா பண்றீங்கனா முன்ன மாரில்லா கெடையாது இப்ப நீங்க கடைலயே அத சொல்லிட்டீங்கனா அவுங்க உங்களுக்கு க்ளீன் பண்ணியே குடுத்துருவாங்க குடுத்த காசுக்கு தகுந்த மாரி
ஓ குடல் குழம்புனா வழக்கமா எப்பொழுது வெக்கிற மாரிதா வெக்கணுமா
கொழம்பு மாரி வெக்க வேணா தோழி நீங்க கூட்டு மாரி செய்ங்க
ஓ எனக்கு அந்த செய்முறை ஒரு தரவ சொல்றீங்ளா
ஆ ஹ அது நாங்க இதுலதா சாப்ட்டுருக்கோ கா விசேஷத்துலதா சாப்ட்டுருக்கோ தோழி நாங்க அவுங்கள்ட்ட கொழம்ப ஊத்தாதீங்க கூட்ட மட்டு வைங்கன்னு சொல்லி கூட்டுலயே பெரட்டி சாப்ட்டுருவோ நாங்க அவ்ளோ செமையா இருக்கு ஒரு மாறி நா இதுக்காவே ஒரு சில விஷியத்துலல்லா கொடல் கூட்டு வெச்சுருகிங்களான்னு கேட்டே நாங்க சாப்டுவோ நாங்க
ஓ நா அது சாப்ட்டது இல்ல எனக்கு வந்துட்டு அந்த அந்த ரத்தத்துல பொரியல் செய்வாங்கல்ல அதுவு குடலு சாப்ட்டது இல்ல நானு மு டைல நாங்க வந்துட்டு அத மாறி அந்த கோழி எப்போ செஞ்சாலு கோழி கறி செஞ்சாலு சரி இல்ல ஆட்டுக்கறி செஞ்சாலு சரி முட்டைல வந்துட்டு கிரேவி செய்வாங்கல்ல அது செய்வோ ரொம்ப புடிக்குன்ட்டு ஆ முட்ட கிரேவி நீங்க சாப்ட்டுருக்கீங்ளா
கடி செய்வன் தோழி அத வந்து இப்ப அது இந்த இப்ப நெறைய வளை இணையதளங்கள்ள எல்லா பாத்துட்டு அத ஒரு மாறி கீரல் போட்டு ஒரு டைம் செய்வேன் ரெண்டா கட் பண்ணி செஞ்சிருவே அதுக்க மஞ்ச கருவ தனியா எடுத்துட்டு வெள்ள கருவ மட்டு போட்டு செய்யறது அந்த மாறி எந்த டிஃப்ரெண்ட்டா நா செஞ்சாலு எ பைய வேணானே சொல்ல மட்டா அவ்ளோ இதா சாப்டுவா சமையா இருக்கு சூப்பரா இருக்கு அப்டின் சொல்லிட்டு
ஆமா முட்டையில வந்து நம்ப எது செஞ்சாலுமே அது ஒரு தனி சுவைதா அது ஆம்லெட்டா இருக்க டு பொரியலா இருக்கட்டு ஹாஃப் பாய்லா இருக் கட்டு அதுலயு இந்த முட்ட கிரேவி செஞ்சுடம்னா சப்பாத்திக்காருக்கட்டு இல்ல ஒரு தயிர் சாத கூட முட்ட கிரேவி வச்சுட்டம்னா ஒரு ஃபுல் அசைவ சாப்ட மாறி ஒரு சுவை கிடைச்
கண்டிப்பா தோழி சாம்பாருக்கே நம்ம தொட்டுட்டு சாப்பிலா சோ தோழி
ஆமா எ முட்டய பொறுத்தளவுல சைவம் அசைவம் எதுவா இருந்தாலு நம்ப சாப்டுட்டு போயிரலா ஆமாங்க முட்ட கொழம்பு நா வப்ப அது செய்முறை சொல்ற நீங்க சரியா சொல்றீங்ளா
ஆ கண்டிப்பா தோழி சொல்லுங்க
அ முட்டைக்குழம்பு எப்படி நாங்க வைப்போம்னா அந்த பொறிச்ச கொழம்பு வைக்கிற மாதிரி செய்முறையில தா
ம்
தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு பச்சக மெளகா கொத்தமல்லி கருவேப்புல எடுத்து வச்சுட்டு ஒரு வானலில எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சதுக்கு அப்புற இந்த வெங்காய தக்காளி கொத்தமல்லி கருவேப்புல பச்சை மிளகா எல்லாத்தையு வதக்கிடுவோ வதக்கனதுக்கு அப் அப்புற வந்துட்டு தேங்கா ஏற்கனவே அரச்சு வச்சிருப்போ அதுல வந்து உப் ப்பு குழம்பு மிளகாய் தூள்ல்லா போட்டு ஒரு கரைசல்லா எடுத்து வச்சிருப்போ இதுல என்னன்னா ரொம்ப மிளகாய் தூள் போடக்கூடாது ஏன்னா புளி கலைக்காத குழம்புல்ல அதனால கொஞ் கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டு அது நல்லா கொதிச்சு வருல நல்லா முட்ட முட்டயா கொதிக்க பபுள்ஸா கொதிக்கும் போது முட்டயை ஒடச்சு அதுல ஊத்திடுவோ அதுல முருங்கைக்கா சீசனா இருந்ததுன்னா முருங்கைக்கா போடுவோ அப்படி இல்லன்னா உருளைக்கிழங்கு போட்டு நாங்க அது வைப்போ அது நல்லாருக்கு நீங்க எப்டி வைப்பீங்க
தோழி நீங்க சொன்ன ட்ரிப் பாதி வந்து நா எப்டின்னாக்க நீங்க சொன்ன மாரி வெங்காய தக்காளி பச்ச மொளகா அந்த இதெல்லா வச்சுப்போ ஆனால் நா எண்ண ஊத்தி அ கடுகு போடமாட்டே தோழி பட்ட கிராம் போட்டு தாளிக்கிறது பட்ட கிராம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காய தக்காளி போட்டு வணக் பச்ச மெளகாயோட போட்டு வெங்காய தக்காளி பச்ச மொளக எல்லா வணக்கிட்டு பச்ச கருவேப்பில கொத்தமல்லி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்குவோ தோழி
ஓ இஞ்சி பூண்டு நாங்க ஒரு சில நேரத்துல அப்டியு செஞ்சிருக்கோ ஆனா அந்த சைவத்துல காய்கறி பொரிச்ச கொழம்பு வப்போம்ல அந்த மாதிரி வச்சா கொஞ்ச வீட் ல புடிப்போ புடிக்கு அதனால நாங்க காய்கறில பொரிச்சு கொழம்பு வப்போம்ல அப்டி வைக்கிறது அசைவத்த பத்தி பேசுனா பாருங்கள எவ்வள ஆர்வமா இருக்கு அதே மாரி றால் வறுவல் எனக்கு ரொம்பவே புடிக்குங்க தோழி றால் வறுவல் நீங்க செஞ்சிருக்கீங்ளா அது உங்களுக்கு புடிக்குங்ளா நா றால் வறுவல் எப்டி செய்வன்னா வழக்கமா போல